ஹலோ
ஹலோ
ஆஹ் சொல்லு
எப்டி இருக்க
நல்லா இருக் க்க சாப்ட்டியா பிரியாணி சாப்ட்டியா
ஆஹ் பிரியாணி சாப்ட்ட நல்லா இருந்துச்சு வீட்ல்லா எப்டி இருக்காங்க
எல்லா நல்லா இருக்காங்க உங்க வீட்டு்ல நல்லா இருக்காங்களா
ஆஹ் எல்லா நல்லா இருக் இருக்காங்க ஆஹ் பிரியானி எல்லாம் டேஸ்ட் சா இன்ந்துச்சி எப்டி பண்ண
நார்மலா பண்ற மாரிதா‌ பண்ணுவ செரி இன்னைக்கு கொஞ்சோ எக்ஸ்ட்ரா ஒன்னு ஆட் பண்ண
ஆஹ்ஹா என்ன அட் பண்ண
ஆஹ்ம் நா வந்து எப்போது வந்துட்டு சும்மா வாட்ரு தா மிக்ஸ் பண்ணி ஊத்துவ இப்ப என்னன்னா தேங்கா பால்ருக்குல்ல அதுக்கு சும்மா கிரைண்டு கொஞ்சோ மிக்ஸ் பண்ணி அத கூட சேத்து ஆஹ் ஒரு ஓ டம்ளர்கு பதிலா இந்த ஓர் ஒரு தேங்கா பால்ல கொஞ்சோ மிக்ஸ் பண்ணி ஊத் எப்போதுமே வெங்காய் வெங்காயோ வெங்காயோ நம்ம வதக்குவோல
ஆமா
அந்த வெங்காயத்த வதக்கறப்போ நா என்ன பண்ணுவ உடனே எடுத்தோட்னே நம்ம ம மசால எல்லாம் போட மாட்ட அதாவது வாசன பொருள்லா அந்த பட்ட லவங்கோல்லா போட மாட்ட நல்லா வெங்காயோ வதங்கி நல்லா ஒரு கலரு நல்ல ஒரு ஆஹ் இளஞ்செவப்பு வந்த ஒட்னேதா நா அதுக்கப்புறோந்தா இந்த பட்ட எல்லாமே போடுவ இஞ்சி பூண்டு் பேஸ்ட்டு எல்லா அதெல்லா போட்டுட்டு அரச்சதெல்லா போட்டுட்டு அதுக்கப்புறோ ஆஹ் ஆஹ் தக்காளி தக்காளி நல்லா நா நல்லா அரச் ஹ இது வந்ததுக் வெந்ததுக்கு அப்புறந்தா நா வந்து தயிர் போடுவ அதுக்கப்புறந்தா அஹ் சிக்கன வந்து ஆல்ரெடி முன்னுக் முன்கூட்டியே நா என்ன பண்ணிடுவ அதுல க மசாலலா கலந்து வச்சிருவே
ஓ செரி செரி ஆஹ்
வச்சதுக்கு அப்புறோ அது ஊற்னொன்ன அதுக்கப்புறமா நா போட்டு ஒ ஒரு ஒன் அவர் ஊறுணு ஒரு மண் நேரோ கழிச்சு ஊற்ணதுக் அப்புறோ நா என்னப் பண்ணுவோ அத அப்டியே இதுல போட்டுருவ போட்டுட்டு அஹ் அது அப்றோ தேங்கா பால்ல என்ன பண்ணுவோபா ஒரு ஒரு ரெண்டு டம்ளர் ஆன அரிசி போட்டன்னா அதுக்கு வந்து ஒன்ற ஒன்ற ஒன்றன்னு போட்டு அதுக்கு பதிலா ஒரு ஒன்ரை தண்ணி ஊத்துவ ஒ ஒன்னு ஒரு ஒரு ஒரு டம்ளர்க்கு ரெண்டு தா ரெண்டு டம்ளர் தண்ணினா அத நா ஒன்றையா ஆட் பண்ணிப்பே
ஓ செரி அந்த பாலு ஆட் பண்ணன்னால தண்ணி கொஞ்சோ கம்மியா ஆட் பண்ணிக்
கம்மி ஆமா அதுக்கு தண்ணிக்கு பதிலா நம்ம அந்த பால யூஸ் பண்றோ அவ்ளோதா நல்லாருக்கு இது வந்து நல்லா ஒரு ஒர் ஒரு வாசனமா இருக்கு‌நல்லா ஒரு மட்டன் நா உனக்கு வந்து சிக்கன் கோழி குடுத்தனா து கோழி பிரியாணி இது பாத்தின்னா நம்ம ஆன் ஆன் நாட்டு பிரியாணி போல இருக்கு நல்லா சுவையா இருக்கு அந்த மாரி இருக்கு நல்லா ஆஹ் அவ்ளோ ஒரு அருமையாக போய்ருக்கு
ஓ அ அதா எங்க வீட்ல எல்லாமே சாப்டுட்டு ரொம்ப பிளான் பண்ணி இந்த மாரி பண்ணவே மாட்ட அப்டின்னு எனக்கு சொல்லிட்டே இருந்தாங்களா
ஏ நீ நல்லாதான பண்ணுவ
ஆனா இதுல டேஸ்ட் ரொம்ப அதிக நல்லா இருந்துச்சு நா பண்றதுலயு டேஸ்ட் அதிக என்ன ஒரு ஹோட்டல்ல சாப்ட்ட ஃபீல் அந்த மாரி இருந்துச்சு அஹ் வீட்ல எல்லா கேட்டுட்டே இருந்தாங்களா அவங்கள அந்த ஆண்டி பண்ணது நல்லாருக்குமா நீ பண்ணது நல்லாவே இல்ல அது நல்லா டேஸ்ட்டா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டே இருந்தாங்களா செரி அத்தா என்ன பண்ற எப்டி பண்றே கேக்கலா கேட்டா நானு ஒரு தடவ ட்ரை பண்ணி பாக்கலால்ல
நீ நீயும் நல்லாதானா பண்ணுவ நானே உன்னோடத ஒருதடவ சாப்ட்டு இருக்கனே நல்லாதா இருந்துச்சு
ஆமா நல்லா இருந்துச்சு ஆனாலு உண்ணு உ உண்ணுத ரொம்ப அதிகமா என்ன டேஸ்ட்டுஸ் ஸ்பைசி ரொம்ப இருக்கு டேஸ்ட் அதிகமா இருக்குன் சொல்றாங்க பசங்க நேற்று கொஞ்ச தா வெச்சுருக்காங்க எனக்கு எல்லாத்தயு சாப்ட்டு முடிச்சிருக்காங்க அவங்க சரி அதா செரி என்னா பண்ண எப்டி போட்டேன்னு கேக்கலா நா கேட்டுட்டு நா செஞ்சு தரேன்டா உங்களுக்கு அப்டின்னன்னா
உங்க ஊரு சைடு பிரியாணி வேறமா வ உங்க ஊர் ச உங்க ஊர் உங்க வீடு பக்கலா
எங்கலாந்து தேங்காய் பால்லெல்லா ஆட்டில்லா ஊத்றதுல நீ நீங்கலா போ ஆஹ நீ எல்லா தேங்கா பால் ஊத்தி பண்ற நாங்க எல்லா தேங்கா பால் ஊத்துறதே இல்ல அஸ்உசுயல் பிரியாணிக்கு போட்ட மாரி எல்லா போட்டு அந்த மாரி தா செய்றோ நீ தேங்கா பால்லுலா எல்லா ஊத்துனால டேஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு நெனக்கிற
ஆமா நல்லாருக்கும ஒரு தட நீ இத முயற்சி பண்ணி பாரு உனக்கே புடிச்சிருக்கு
ஆமா நீ எனக்கு நீ ஒரு நாள் வா வீட்டுக்கு வந்து எனக்கு பக்கத்துல இருந்து சொன்னாதா எனக்கு தெரியு செரி ரியா
அது போல உனக்கு அப்டித்தா புரியுமா
ஆமா ஏன்னா நம்ம போன்ல அங்கயே போ பக்கத்துல இருந்து இவ்ளோ போடணு இவ்ளோ இந்த அளவுக்கு இவ்ளோ போணு அந்த மாரி சொன்னா நல்லா மைண்ட்ல எத்து நம்ம இத பாத்து பாத்து இப்ப நம்ம எல்லா யூடிப்ல பாத்து பாத்து செஞ்சா வரு
செரி செரி
ஆஹ் அதே மாரிதா நீ ஒரு நாள் ஃப்ரீயா இருந்த வா வீட்டுக்கு வரியா ஒரு நாளு
கண்டிப்பா வர கண்டிப்பா வர
ஆஹ் அப்போ நீ ஃப்ரீ ஆய்ட்டு எப்போ ஃப்ரீ பாத்துட்டு சொல்லிட்டு வா அப்போ வந்துட்டு அது என்னென்ன மாதினு சொல்லித்தா எனக்கு ஒரு பத்து பேருக்கு அளகுவா சொல்லி தந்தா எங்க வீட்டுக்கு செய்லா
செரி செரி செரி
ஆஹ் பத்து பேரு இருக்கு மாதிரி எனக்கு சொல்லி்குடுத்தா செய்லா செரியா
அதா கண்டிப்பா உன இப்ப உனக்கு நீ செய்யிற சமையல்ல எது நல்லாருக்கு அது எனக்கு சொல்ல முடியுமா
ஆ நா செய்யறே மென்ன நா பிரியாணி செய்வே
அது தெரியு எனக்கு அது தெரியு எனக்கு புடிச்சுதா இருந் சி நா எனக்கு உன்னோட பிரியாணி எனக்கு புடிச்சுதா இருந்துச்சு
ஆமா இன்னு நா சப்பாத்தி செஞ்சா அ இந்த மஷ்ரூம் இது செய்வோ அ ஆ அதெல்லாந்தா நா இன்னு நா ஒண்ணு நல்லா இதா உன்ன மாதிரி எனக்கு சமைக்க தெரியாது ஆனா சமைப்பே
சப்பாத்தி சப்பாத்தி நீ பண்ணினீனா ஆ சாஃப்ட்டா இருக்குமா
ஆமா ஆமா நம்ம சப்பாத்தி பெசையும் போதே கொஞ்சொ ஆயில் விட்டு பெசிஞ்சா சாஃப்டா இருக்கு அது
ஓ சரி சரி சரி
ஆ நாம தண்ணி ஊத்தி பெசையறோல
ஆமா
அப்ப பெசஞ்சிட்டு மேல ஆயில் கொஞ்சோண்டு ஊத்தி மறுபடியு நல்லா பெசஞ்சு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டம்னா அது சாஃப்ட் ஆயிடு அதுக்கப்புறொ நீ சப்பாத்தி போட்டு சாப்பிட்டா ஒரு ஹாஃபன்ஹவர்கக்கு ஒன்னவர் வரைக்கு சப்பாத்தி சாஃப்டா இருக்கு
ஓ சரி சரி
ஆ ஆனா சப்பாத்தி டேஸ்ட்டா இருக்கு நீ அந்த மாதிரி செஞ்சு பாரு ஒரு தடவ
என்னோட அனுபவொ ஒரு தடக என்ன ஆ ச்சுன்னா சப்பாத்தி ரோ எனக்கு வந்து ரொம்ப கடினமாச்சு அதால அத பிரிக்க முடில பிச்ச பிச்சா அதென்ன ஆகுதுனா ரொம்ப கடினமா இருக்
ஓ ஹார்டாயிருச்சா
ஆமாமா
ஆஹ் சேரி சேர் அப்போ நீ என்ன ஆ
சொல்லு சொல்லு
அல்ல அப்போ நீ என்ன தவுறு தண்ணி எத்து அப்டியே பெசஞ்சுதான செஞ்சே
அப்டிதா செஞ்சே அது என்னன்னா ஏ மாவோட மிஸ்டேக்கா இல்ல நா செஞ்சதுனால அப்படி ஆயி ச்சா என்னன்னு தெர்ல நானு அந்த ஆயில் வெச்சுதா அத ம் அ இது கலந்து செய்வே அது என்னனா எனக்கு அது அந் அந்த அளவுக்கு போ நீ சொல்ற அந்த மென்மை மிருதுவா இருக்குன் சொல்றீல்ல அந்த அளவுக்கு என்னோட சப்பாத்தி இல்ல
ஓ அப்போ மாவ ஏதாவ் மிஸ்டேக் கா இருக்கும்
அப்படிதான் எல்லாம் சொல்றாங்க நானும் கடையில உள்ள மாவுதான் ஆசீர்வா அத வாங்கிதான் நான் ச இது பண்ணிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு அது இல்ல
ஆமா ஒன்ன நானும் அததான் யூஸ் பண்றேன் நல்லா இருக்கு ஆனா ஒரு தடவ கடைல மாவு ஏதா மிஸ்டேக் அவ்ளோ ஹார்டாக வாய்ப்பு இல்லல்ல கொஞ்ச நேரம் ஆஹ் கொஞ்ச நேரனா பரவா ரொம்ப நேரம் ஆயிச்சுன்னா பரவாயில்ல நம்ம ஆயில் போட்டோனா ரொம்ப நேரம் சாஃப்டா இருக்கும் ஆயில் போடாம செஞ்சா கொஞ்ச சீக்கிரமே ஹார்டாயிடும் ஆனா நீ சீக்கிரம் ஆயிச்சுன்னா அப்போ கடையிலதான் மாவேரும் நல்லா இல்லனு நினைக்கிற
நானும் அஹ் கடையிலயையும் வாங்கி போட்டுட்டேன் ஒரு தட நம்ம ரேஷன்ல தர்றதையும் வாங்கி காய வச்சு அதையும் அரைச்சு பாத்துட்டேன் எனக்கு அந்த அளவுக்கு சப்பாத்தி வரமாட்டேங்குது அதோட வந்து தொட்டுக்கரத்துக்கு குருமாலாம் நல்லா பண்றேன் அது நல்லா இருக்குது
ஆமா ஆஹ்
பண்ணி பாத்தா ஓரளவுக்கு பூரி வந்து நா எப்போதுமே கடைல வாங்கின பூரி நல்லா இருக்கும் இது மாவு நல்லா இருக்கும் அது மல்லா நல்லா உப்பி நல்லா பந்து போல நல்லா இருக்கும் அதுக்கு சன்ன மசாலா வச்சிருவேன் ஆனா
ஆஹ்
ட்ல நம்ப வீட்டு்ல பண்ண மாவு எனக்கு சரி வரல அது கொஞ்ச எண்ணெப் பிடிக்குது கொஞ்ச ஒரு மாரியா அமுங்கரா போல இருக்கு அதுக்கு அந்த அளவுக்கு இல்ல
ஆஹ் அஹ ச
ல சமையலே அது வீணா போயிடுது
ஆமா அதை சாப்டு அவுங்க இன்னும் நல்லா இல்லன் வேற சொல்வாங்க கொழந்தைங்க அம்மா உனக்கு சமைக்க தெரியாது நீ செய்யறது நல்லா இல்லன்னு வேற நம்மள வேற கேலி பண்ணுவாங்க அவுங்க
ஆஹ் இப்போ எ நா கொடுத்த பிரியாணி ஓ ஒங்க ஒங்க பசங்களுக்கோ ஒங்க வீட்ல உள்ளவங்களுக்கோ பிடிக்குது இப்போ நீ அன்னைக்கு கொடுத்தது எங்க வீ ட்ல உள்ளது பல பிடிக்குது ஆனா எங் எங்க் என் என்னோட பசங்களோ என்னங்க வீட்ல உள்ளவங்களோ ஆஹ் இன்னைக்கு கொஞ்சம் ப அஹ் நீ நீ பாராட் ராட்டுற மாரி யாரும் என்ன பாராட்டல
அதா சொல்லுவாங்க அவங்க நம்ம வீட்டு நாமளே சமச்சு சாப்டு நம்ளுக்கு டேஸ்ட் இருக்காது பாத்தியா
ஆமா
ஆஹ் வேற அங்க சமச்சி குடுத்தா ஐயோ டேஸ்ட்டா இருக்குன்னு சாப்டுவோ அந்த மாதி தா க்கிற ஆஹ் நீ சம்சுட்டே இருக்கறனால அவங்ளுக்கு அந்த டேஸ்ட் தெரியலன்னு நெனைக்கிற நா குடுத்தது அவங்ளுக்கு வேற டேஸ்ட்டா இருந்திருக்கு போல
ஆஹ் நானு நெறைய தட ஆஹ் உம் முயற்ச் பல முயற்சி செஞ்சு பாத்த சில இது நல்லா இருக்குபாங்க சில இது அப்பவே சொல்லிடுவாங்க இந்த மாரி இத கொஞ்சோ மாத்தி கோ இது நல்லா இருக்கு இதுல இன்ன கொஞ்சோ வேற மாரி டிஃப்ரெண்டா நீ முயற்சி பண்ணு நல்லா இருக்கு கும் இதெல்லா கொஞ்சோ அப்டி இருக்குது மாவு சரியில்லையா இல்ல ஒன்னையு நீ மிஸ்டேக் பண்றியா பிரியாணி ஓக்கே தா பிரியாணி பொறுத்த வரைக்கு எனக்கு ஓகே தா சொல்றாங்க பாக்கலா கூடிய இதுல கொஞ்சோ நா என்னோட சமையலையு மாத்திகிட்டு சில சில இதுங்கள எல்லா பாக்லான்டு இருக்கே
ஆஹ் சேர் சேரி அப்போ நீ நாளைக் ஃப்ரீயனா வறியா வீட்டுக்கு வந்து சொல்லி தரியா
கண்டிப்பா கண்டிப்பா வரே
ஆஹ் சேரி ஆஹ் சேரி பாக்கலா ஆஹ் சேரி